வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்க கோம்
சரி சரி சரி நம்ம லைஃப்ல நம்ம இணையதளம் இன்டர்நெட் இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லா இல்லைன்னா என்ன ஆகும் எப்படி வந்து உலங்க இயங்கும் அப்படிங்கறத பத்தி பேசுவோம் ஒரு நாள் அப்டி லா இல்லைன்னா என்ன ஆகும் என்னன்ன இத பண்ணுவோம் ஸ்ட்ருக்ள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்டிங்கரத பத்தி பேசுலாம்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
ஸோ இன்டர்நெட்டு அப்படிங்கிறது பாத்திங்கண்ணா நம்ம கூட ஒட்டி போகறது மாரி ஆயீடுச்சுப்ப சொல்ல போனா எது எடுத்தாலும் இன்டர்நெட் தான் இப்ப இப்போ எல்லாமே மேகஸிமம் பாத்திங்கனா முன்னெல்லாம் பாத்திங்கனன்னா அந்த போஸ்ட் ஆஃபிஸில் போயி தந்தி எழுதி போட்றது அந்த மாரி நியூ நியூஸ்லாம் ழுே இாம் ஒும் இ உடனே ஒரு அஞ்சு நிமி எ போட்டோடி அ அச்சட்டு கல்யாணத்துக்கு வங்க எந்த ஒருொழ இருந்தாலமே சரி எடுத்தும் வீடியோ பேசுறோம் எந்த ஒரு உலக வெளிநாட்ட இருந்த கூ பக்க இருசிற கக்க முடிய பார்க்க முடியல எல்லாமே எல்லா நேரமு டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்க முடியாது டிவிய பார்த்தீங்கன்னா அந்த சிக்ன பாத்திங்கன இன்டர்நெட் தான் வரும் சோ அப்படிும்பது பார்த்திங்கன்ன அதுவும இல்லாம போடும் இப்ப பாத்திங்கன்னா நம் அடுத்த நாள் வரைக்கும பாத்திங்கண்ணா நியூஸ் பேப்பருக்காக வெயிட் பண்ணிருப்போ அந்த மாரிலாம் இருக்கும் சோ அப்படிும் போது உடேக்குடனே அப்டேட்யிடும் நம் இப்போ இந்த எடத்துல இந்த நியூஸ் நடக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல இந்த மாரி நடக்குருக்குணா அடுத்த நிமிசம் நமக்கு தெரிய வருது எந்த ஒரு மூலையில இருந்ததாலுமே அதுக்கு காரணம் மெயின் இன்டர்நெட் சோ அது வந்து நம்ம லைஃப் ஒரு நாள் இல்லைன்ன என்னன்ன ஆகும்னு பார்த்துகினா கண்டிப்பா பார்த்துகின்னா அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஃபுல்லா பார்த்திங்கண்ண அடி விழுவும் இன்டர்நெட் அதாவது பார்த்தங்கனா அந்த இன்டர்நெட் பேஸ் பண்ணி இருக்க வேலைகல் ஐ டி ஐ டி இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் பாருங்க எல்லாமே அடி உழுவும் இன்னொன்னு பார்த்திக்னா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ் மே இன்டர்நெட் இல்லாம இருக்கிறது இல்ல எல்லாமே பாத் அவங்க டிஜிட்டல் மூலியமா போயிட்டா இப்ப எடத்துலுமே கணினி அப்படிங்கற ஒு இருக்கு கவுர்மெண்ட் ஆீ த்தீங்காோ அப்படிும்போது அதுலயுமே அவங்களுக்குபல்லா அடி விடுவ அப்பத்தீங்கன்னா்ப்ப நியூஸ் அதே மாதிரி நியூடி எந்த ஒரு நியூஸ் அப்டேடனு தெரியாது நமக்கு அதுமேுல்லா அடிவிடும் அப்படிபது லைப்ல ஒண்ணமே அத பிளங்கா இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு பைத்தி முடிச்ச மாதிரி இப்பல்லாம்ன்ல மான பிரச்சனைகள் நிறைய விமான இதுகள் எல்லாம் நம்ம பார்க வேண்டியதா இரு குழந்தைகளுக்கா இருக்கட்டும் நமக்கா இருக்கட்டும் பெரியவங்களுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்கும் இன்டர்நெட் இல்லைன்னா ஒரு லைஃப்ல பாத்தீங்கன்னா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னீங்களா இன்டர்நெட் இல்லாம நம்மளால கண்டிப்பா ஒரு தகவல்க வந்து விரைவா பெற முடியாது சரிங்களா இப்ப எமர்ஜென்சிக்கு ஒரு மெஸ் மெசேஜ் யாரது போட்றாங்க நா இன்டர்நெட் இல்லாம ந என்ன பண்ண முடியும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆ ஆன்லைன் கிளாஸ்ஸு குழந்தைங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் மூலம் கல்வி கர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கு அந்த இப்ப நமக்கு ஒரு இப்போ வந்து ஸ்கூல வந்து லீவ் உட்டுருக்காங்க நீங்க லாக்டவுன் டைம்ல பாத்ருப்பீங்க கொரோா டைம் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் பண்ணாங்க அப் அப்போ அந்த டைம் இன்டர்நெட் இல்லன்னா நம்ளால ஒரு நாள் இல்லான்ன பண்ண முடியும்னால ஆன்லைன் கிளஸ் அட்டன் பண்ண முடியாது து நமக்கு அன்னைக்கு ஹும் வேண்டிய எதுமே நமக்கு வந்து கிளஸ் அட்டன் பண்ணான்னு நம்ம எதுவும தெரியாது தெரியாம போயிடும் அப்படி தானே அதே மாரி மின்னஞ்சல் வீடியோ வீடியோ அழைப்பு இது நமக்கு வந்து இன்டர்நெட் மூலம் எளிதா நம்ம பேச முடியுது நீங்க என்ன சொல்றங்க எஸாம்பிளுக்கு என்ன சொன்னா வெளிநாட்டுல இருக்க ஹஸ்பண்ட் வைஃப் யாரோ பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்கலே அவங்க மூலம் மின்னஞ்சல் மூலம் என் பண்ணுவோம் வீடியோ கால் பண்ணுவோம் அப்படிதானே
ஆம்மா
வீடியோ கால் பண்ணிதான் அவங்க பாத்து பாத்து இப்ப கூட இப்ப பேசிக்கிடுறாங்க எக்ஸாம்பிள் சொல்லப் போன எங்க அத்த சொல்வாங்க நீங்க எல்லாம் இப்ப வீடியோ க பார்த்து பேசுகிறீங்க நினைச்ச பேசு மெ நினைக்க நேர பேசுகிறீங்க எனக்குலா ஒரு மாசம் கொடுதான் லெட்டர் போடுவங்க உங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய ஹஸ்ப வந்து வெளிநாட்ல இருக்கும் போது அவங்க சொன்னாங்க நினைச்சா பேசிக்கிறு நீங்க இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க வெக்கிறீங்க அப்படின்னு பேசுவாங்க உண்ம தானா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஒரு ஆள வெளியூருக்கு போயிட்டு ஒன் மந்த் கழிச்ச லெட்டர் வந்தா எவ்ளோ பயமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா உம் என்ன ஆச்சோ ஏது ஒண்ணும் புரியாது உம் உம்
இன்டர்நெட் முலம்ம வீடியோ கால் பேசிக்கிறோ என்னாலும் பண்ணு நெனச்ச நேரம் பேசிக்கிடுறோம் போட்டோ ஷேர் பண்ணிக்கடுரோம் நம் இ எப்படி இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க கொழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு ஃபட்டோஸ் ஷெர் பண்ணிக்கிறோம்
உம் ஆமா அது இன்னொன்னு பாத் பாத்தீங்கன்னா அஹ் இப்ப இன்டர்நெட் இதுன்னு வச்சுக்கோங்களே இப்ப பாத்தீங்கன்னா நெறைய வணிக கடைகள் எல்லாம் லாஸ்ல போயிரும் இப்போ ஒண்ணுமே இல்ல இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வேலை செய்றாங்க அந்த ஒரு வேலையும் முடிஞ்சிறும் அதே மாதிரி பாத்திங்கனா இப்ப ஆன்லைன்ல முழியமா பாத் நாமலே ஆன்லைன்ல தான் பேசிட்டு இருக்கோம் இதுவே இன்டர்நெட் தான் நாம் இது இன்டர்நெட் இல்லனா பேச முடியா நாம்மலே இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய முடியாது அப்படின்னும் போது நெறைய இடத்துல இதா ஆகும் ஸ்டரகுலாகும் நம்ப நம்ம சைடுல இருக்கவங்க எல்லாம் ஓகே பிரச்சனை இல்ல இல்லனாலும் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி நர சைடுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கனா ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் புடிச்ச மாதிரி ஆயிரும் கிட்டத்தட்ட இந்த சுகி ஜொமேட்டோ போட்டுறவங்களா இருக்கட்டும் ராப்பிடொ ஓட்டுறவங்கள பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஆர்டர்ஸ் வரும் சோ அப்படிங்கும் போது ஆன்லைன்ல தான் பாத்து போறாங்க வராங்க கிட்டத்தட்ட எவ்ளோ பேரு வேலை செய்றாங்க அவங்களது வருமானம் ஃபுல்லா போயிடும் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன் அப்போ அந்த ஒரு நாள் இருக்குமா அடுத்தடுத்த நாள் ஒரெ மாறி நாம் அப்படியே இன்டர்நெட் விட்டு விலக ஆரம்பிச்சு அப்படியே பழைய மாதிரி ஆரம்பிச் தந்தி எழுதி போடுறது அந்த புறா மூலியமா இது கொடுக்கறது அந்த மாதிராலாம் போன நல்லா இருக்கும் சொல்ல வ ஆனா அப்படிலாம் போ முடியாது சும்மா அந்த மாதிரி இருந்தா ஒரு நாள் இல்லைன்னா இந்த ஒரு நாள் இப்ப ஒரு நா மாறிக்கோங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்கன்ன இந்த மாதிரி தந்தி எழுதி குடுக்கறது புறா முலியமா நமக்கு நியூஸ் அமுச்சு விடுறது போஸ்ட் ஆபிஸ் லெட்டர் எழுதி போடுறது இந்த மாதிரிலாம் ஒரு நாள் டிரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி இனி இன்டர்நெட் வந்து வங்கி துறைகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபூல்லா இருக்கு அதே மாதிரி பண வர்த்தனை நம்ம வந்து இப்போ வந்து பே நம்மளால பேங்கில் போய் காசு எடுக்க முடியலனா நம்ம எ ஜி ஜிமெயில் மெயில் பே டி எம் இது மூலம் நெறயா ஆப் இருக்கு இந்த மூலம் நம்ம என்ன பண்றோனா உடனே இப்ப யாருக்காவது ஒரு எமர்ஜென்சி அப்ப அவுங்க காசு கேக்குறாங்கன்னா நம்மளால போய் கொ கொண்டு போய் குடுக்கணுனு அவசியம் கெடையாது நம்ம மணி டிரான்ஸ்பர் அவுங்க நம்பர வாங்கி அக்கௌன்ட் டீடைல்ஸ் கேட்டு நம்ம வந்து அமௌண்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலா இதா வங்கி சேவைகள் மற்றும் பண வ வர்த்தனைக்கு வந்து ஆன்லைன் வந்து ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்கு நெட் இன்டர்நெட் சரிங்ளா அதே மாரி இன்னொன்னு ரொம்ப முக்கியோனா செய்திகள் மற்றும் நடப்பு நிகழ்ச்சிகள வந்து நம்ம அன்னைக்கு அப்பப்பமே லைவா நம்ம போன்ல வந்து பாத்துக்கிடலா சரிங்ளா ஏனா ஆன்லைன்ல வந்து அதே மாரி நீங்க இன்டர்நெட் இல்லாம நம்ம ஆன்லைன் வந்து பொ பொருட்கள் வந்து வாங்கவோ விற்பனை செய்யவோ முடியாது கண்டிப்பா இன்டர்நெட் வந்து மஸ்ட் அப்படிதான அதே மாரி நம் பொழுதுபோக்கா வந்து இன்டர்நெட்ல இன்டர்நெட் வெச்சு கேம் வெளாடுவோ ஆடுவ பாத்திருக்கீங்ளா நெட் டவுன் டவுன்லோட் பண்ணுவோ கேம்ஸ்ல டவுலோட் பண்ணி பாடல்கள் திரைப்படங்கள் எல்லா பாப்போ அப்டித்தான
உம் உண்மதா உண்மதா கிட்டத்தட்ட இப்ப இன்டர்நெட் இல்லைனு வெச்சுக்கோங்களேன் இப்ப இந்த மாரி நம்மளால ஜல்லிக்கட்ட கொண்டு வந்திருக்க முடியாது இந்த மாதிரி இப்ப டெல்லில ஒரு போர் நடந்துச்சல்ல அந்த ஒரு போர் நமக்கு தெரிஞ்சிருக்காது அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டோ இப்ப மெய்னா இன்டர்நெட் இன்டர்நெட் எல்லா ஜல்லிக்கட்டு நமக்கு இருந்திருக்கா ஏனா இன்டர்நெட் மூலியமா தா எல்லாரையு பரப்பணு எல்லாரையு ஒரு எடத்துல ஒ ஒன்னு சேர வச்சோ அப்படிங்கும் போது நம்மளோட த தமிழோட பாரம்பரியத்தையு நம்ம இன்டர்நெட் மூலியமா தா கொண்டு வந்திருக்கோ பரப்பி நம்மள கொண்டு வந்து ஒரு எடத்துல அவங்கள உக்கார வச்சு போராட பண்ணி அந்த அந்த ஒரு வீர விளையாட்டு நமக்கு தமிழருக்காக வாங்கி குடுத்தோ சோ அதெல்லா இருந்ச்சு இன்னொனு சொன்னீங்க பேங்க்கு மெயின பேங்க்கு இன்டர்நெட் இல்லேன கண்டிப்பா வந்து ரொம்ப லாஸ் கவுர்மெண்ட்கு லாஸ் நமக்கு லாஸ் ஏனா இப்ப யாருமே பணத்த யாரு கையில வச்சுக்கிறதுல்ல எல்லாமே பாத்தினா டிஜிட்டல் மூலியமா மாறிடுச்சு அப்பிடிம்போது எனக்கு இவ்ளோ வேணுண உடனே இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும் உடனே காசு அனுப்பிருறோம் அவங்க அங்கிருந்து எடுத்துக்கிறாங்க சோ அன்னிக்கு ஒர்நா இல்லன்னா வச்சுக்கோ காசு கேக்கறாங்ன நான் என்ன பண்ண முடியும் அந்த டைம்ல நாம இங்கிருந்து தபால் மூலிமா காசுஎழுதி போடறதுக்குள்ள ரெண்டு நாள் ஆயிடும் சோ அப்டின்னும் போது அந்த வேவய நின்றும். அப்படின்னு போய் இதெல்லாம் நம்ம பேங்க்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட்எல்லம் ரொம்ப தலகிழ மாறிடும் சொல்லபோனாபழைய மாதிரிஆயிடும் வச்சுகங்க எல்ல பேங்க்ல கீயூ நிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்ன காசு வேணும் எழுதிகுடுத்து எழுதிகுடுத்து வாங்ற மாதிரி ஆயிடும் பேங்க்ல கூட்டங்கள் அதிகமாயிடும் சொல்லபோன பேங்கே பாத்தீங்கன்னா ரேஷன் கடை மாதிரி மாடல் வச்சுக்கோங்களே அந்த மாதிரி மாறிடும்
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி ஒரு புதிய திறனையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் இந்த இன்டர்நெட் இல்லாம நமக்கு முடியாது ஒரு புதுசா ஏதாவது கத்துக்கிடணும் இப்போ நீங்க சொல்கிறீங்க நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒர்சீட் கொடுக்குறாங்க நம்ம இன்டர்நெட் இல்லம நம்ம எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க அனனே ஐயோ அனை ஒரு நாள் எனக்கு ரீசெண்ட்டா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நினைகிறேன் அ அ உனுக்குஃபுல்லா டவுன் ஆயிச்சி என் ஹஸ்ப்ன்க்கு டவுன்ஆயிச்சு எனக்கு டவுன் ஆயிச்சி. ஒரு எமர்ஜென்சி கால் ஒரு கேக் ஆர்டர் வந்துச்சு எப்பா அவங்க போன் பண்றாங்க அட்டன் பண்ணவே முடியல டோட்லி டவுன்அவங்க கேக்றாங்க என்னயிது என்னயிது இன் னுநா என்ன செய்வோம் அப்ப ஏதோ ஒன்னுமப்சேஞ் நடந்தது அபோ நா உடனே வாடஸ்அப்கால பண்ணேன்நா நெட்இருக்கு நம்மளால கால் பேச முடியல ஆனா வாட்ஸ்அப்கால் ஜெஸட் மெசேஜ் போட்டேன் எ்ங்க ஹஹ்பன்த‌ பஸ்ட் ‌கட்‌ஆச்சி எனது கட்ட ஒரு நாள் ஃபுல்லா அப்படி இருந்தது எந்த காலம் வராது எந்த காலம் போகாது அந்த மாரி இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு என்ன பண்ண ஒரு எமர்ஜென்சின கூட இப்ப நம்ம போன் வச்சி நிறய அஜ்ஜஸ் பண்ணிக்றோம் அம்மா வண்டங்கள நீ ஹாஸ்டல் போன்னு ப்ராண்ஸ்கிட்டசொல்வோம் ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையா இப்ப இப்படி சொல்றன முன்னாடி போனோட காானெக்ட் எதுவுமே இல்லாம அவங்களே போவாங்க என்ன தங்கச்சி யாது நடந்து எதுவுமே நம்மளால வந்து அஎன்ன சொல்ற தகல் வந்து நமக்கு கேட் கேட்டு அறிய முடியாது
உண்மை தான் உண்மை தான் நீங்கள் கரெக்டு தான் அதாவது நம்ம இப்போ பாத்தீங்கன்னா பசங்க வெளியூர் போறங்கன்ன எத நம்பி விடுறோம்னா இன்டர்நெட் நம்பி தான் விடுறோம் நம்ம எப்ப வேணா பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லி தான் விடுறம் ஆனால் அப்படி ஒரு இன்டர்நெட் இல்லனா நம்ம வீட்டிலருந்து பசங்கள வெளியே விட மாட்டோம் சொல்லபோனா நீ ஊள்ளுர்ல வேலைக்கு போ வெளியூர்ல போகாத அப்டிங்கற ஒரு நலமை வரும் ஏன்னா நம்ம அம்மா அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம் கண்முடிய வளர்த்துட்டாங்க சோ பைணக்கு என்ன ஆயிடுச்சு ஏதுங்க பயந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் தான் மீட் பண்ற அவங்களோட நிலைமை நினைச்சு பாருங்கள இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல கண்டிப்ப அவங்களால விடமாட்டாங்க வெளியூர்க்கு வேலைக்கு போகாத நீ உள்ளூர்ல நானே உனக்கு சமைச்சு போடற நய்யே விட்ல உக்காந்து சாப்டு அப்டிங்கறமாறி எல்லா இல்லாம மாறிடு சோ அதெல்லா ஒரு ரொம்ப ரோம்ப ஒரு கேள்விக் குறிக் அப்டியே வாழ்க்கையே தலகீழா போறட்டி போட்று வெச்சுங்களே இப்ப இருக்க சூழ்நில பொருளாதார சூழ்நிலையா இருக்கட்டு மனுசனோட அந்த வாழ்க்க வாழ்வாதார எல்லா பாத்தனா அப்டியே தலகீழா மாறன மாரியாயிடு எல்லாமே ஏ டூ இஜெட் எல்லாமே மாறிடு சொல்ல போனா இப்ப இப்ப எல்லா ஆன்லைன நோக்கி போறாங்க போ திடீர்னு ஒரு நாள் ஆன்லைன்ல இல்லினா அந்த எப்டி இருக்கு உங்களோட இ பைத்தியொ பிடுச்ச மாரி ஆயிடு சொல்ல போனா
கண்டிப்பா நரகம் மாதிரி இருக்ற மாரி இருக்கு இப்ப நம்ம எல்லாரு அந்த லைஃப்ல மொ மூழ்ங்கிட்டோ
அ முடியாது கண்டிப்பா ஆமா இப்பே ம் ம் இன் அ செரி ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோ டைம் ஆயிட் செர் நம்ம அடுத்து அழைப்பி பேசுவோ உம் ம் ஓகே ம் ம்